ஹலோ தோழி எப்டி இருக்கீங்க தோழி நல்லாருக்கீங்ளா
நல்லார்க்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லாருக்கே பசங்கள்லா எப்டிருக்காங்க
எல்லாரு நல்லாருக்காங்க
ஓகே ஓகே தோழி நம்ம இன்னிக்கி என்ன தலைப்ப பத்தி பேசலா
பறவைகளின் முக்கியத்துவத்த பத்தி பேசலாமா
நா இன்ட்ரோ குடுக்கட்டா பறவைகளின் முக்கியத்துவத்த பத்தி ஓகே தோழி இப்ப பறவ பறவைகள் பாத்தீங்கன்னா இயற்கையோட அழகான படை ப்புல பறவைகள் அப்டின் சொல்லலா இயற்கையோட அழகான படைப்பு தா இந்த பறவைகள் அதே மாரி ரொம்ப சுதந்திரமா பறந்து திரியுது அந்த பறவைகள் அதல்லா பாக்குற ப்ப நமக்கே வந்து சம்டைம்ஸ் ஆசையாருக்கு அது பறக்கறப்ப சுதந்திரமா இருக்கிறப்பல்லா நமக்கே அது ஆசையா ருக்கு அது அ அது ஒரு சுற்றுசூழல் சமநிலைய வந்து அது இது பண்ணுது அப்டின் நெனைக்கிறே அதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்கிது சுற்றுசூழல் சமநிலைய பாதுகாக்கறதுல அது ஒரு முக்கியத் முக்கிய பங்கு வகிக்கிது அ ம் அத பாக்குறப்ப நமக்கே வந்து அந்த ஒரு ஹெப்பினஸ் வரு ஹாப்பினஸு இயற்கைக்கு வந்து அது பல நன்மைய தருது அது சாப்ட்டு அதோட எச்சும் நமக்கு கீழ மண்ல விழுவுறதால அது வந்து அ அழகா ஒரு செடியாவோ மரமாவோ கூட மொளச்சு வருது அது வந்து அதனாலயே நம்ம அது என்ன சொல்றோனா அது ஒரு சமநிலை பேனுது சுற்றுசூழல் சமநிலைய பேனு து அப்டின்னு சொல்றோ ஒரு பழத்த சாப்ட்டுச்சுன்னாலுமே அத சாப்ட்டு அது போடுற அந்த அந்த கொட்ட கீழ போடுறதா இருக்கட்டு இல்ல அதோட எச்சம் கீழே விழுவுறதா இருக்கட்டு அதுலே ந்து கூட நமக்கு வந்து மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லா வளருது அத ஒரு எடத்துலேந்து இன்னொரு எடத்துக்கு அந்த விதய பரத்துது சொல்லுங்க தோழி
கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மதா ஏன்னா பறவைக வந்து எறைக்குனு ஒரு அடை ஆ என்ன வந்து சொன்னீங்க அட அழகான படைப்புன் சொன்னீங்க உண்மைக்குமே அது உண்மதா ஏன்னா அ பறவைகள் நம்மளோட நேஷனல் பேட்ஸ்சே ஒரு பேட்ஸ் தா பீகாக் அது வந்து இப்ப நா இருக்கிற வீட்டுக்கிட்ட இருக்கல டெய்லி வரு டெய்லி வரு எ கொழந்த சொல்வாங்க மம்மி பிக்காக் வந்திருக்கு உங்களோட முருகன் வந்துட்டாங்க அப்படின் சொல்லுவாங்க ஒவ்வொரு பேர்ட்ஸ்குள்ளதும் ஒவ்வொரு அ ப சாமி இருக்குன் நா சொல்லுவே ஏன்னா சனி தோசம் எதுவு போகணுனா காக்காக்கு சாப் ப்பாடு வைங்கன்னு சொல்றாங்க கண்டிப்பா தோழி அந்த மாரி ஏன்னா பறவைகள் வந்து இப்ப என்னன்னா ஒரு எடத்துல இருந்து இன்னொரு எடத்துக்கு வந்து மரங்கள் வளறது பாத்தீங்களா அந்த பழங்கள்ளா சாப்டுட்டு இன்னொரு அந்த இடத்துல வந்து மரங்கள் வளறது க்கு பறவைகளு ஒரு முக்கியம் காரணமாக இருக்கு நா சொல்லுவே ஏன்னா அந்த பறவைகள் மூலம் வந்து மரச்சொடிகள் வந்து நெறய உருவாக்குதல் சொல்ல வருவே ஏன்னா இந்த பறவைகள் மூல வந்து நம்மளோட இயற்கை வளங் அதிகமாகுது இன்னொன்னு சுற்றுப்புற சூழல் வந்து அதிகமாகுது இன்னொன்னு ஒரு சின்ன நீ பாருங்க நம்ம வந்து எவ்ளோ ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலுமே நம்ம மனசு அந்த கவலைகள் எல்லா அந்த பற எங்க வீட்ல ஒரு லவ் பேர்ட்ஸ் வந்து வச்சு வளத்தாங்க அது வந்து உண்மைக்குமே ரொம்ப பாக்க ரொம்ப அழகா இருக்கு அந்த லவ் பேட்ஸ் வந்து அது என்னாச்சு அப்பன்னா அது சாப்பாடு ஊட்டவு அது போலப்ப ரெண்டு ஒன்னுக்கு ஒன்னு செல செல நேர அன்பாவு இருக்கு செல நேர அது வந்து ஏதாது ஃபைட்டிங் பண்ண ஏதாது சொட்டுக்கு அது செல்லமா ஃபைட்டிங் பண்ணு என் கொழந்தைகள் எல்லா சொல்லுவாங்க அங்க பாரு அந்தப் புறா எவ்ளோ அழகா இருக்கு பாரு அப்டின் னா அவங்களுக்கு வந்து கோவ வரு அப்போ புறாதா அழகோ நாங்க அசி யமா இருக்குமா அப்டினு அவங்களுக்கு வந்து அந்த ஈகோ ப்ராப்ள வந்துடு எ கொழந்தைகளுக்கு அதே மாரி பாருங்க பேடும் என்ன பண்ணுதுன்னா பேரட் கிளி வந்து பேசும் நம்ம என்ன சொல்லுறோமோ அத பேசும் பாருங்க அதல்லா பாக்கவு உண்மைக்குமே வந்து ரொம்ப அழகா இருக்குதுதா நா சொல்லுவ
கண்டிப்பா கண்டிப்பா தோழி அதே மாரி அது அச்சம் போறதால மட்டு நம்மளோட சுற்றுச்சூழல் இதாவது அதோட நன்மை அப்படினு பாத்தோனா அது மட்டு இல்ல அது வந்து மகரந்த சேர்க்கைக்கு உதவுவது அது எப்படின் பாத்தோம்னா அந்த மலர்ல இந்து பூலா இருக்குல்ல அதுலேந்து தேன உறிஞ்சி அது வந்து மகரந்த சேர்க்கை கூட அது ஹெல்ஃபுல்லா இருக்கு சோ அந்த மாரி பல தாவர இன இனங்களுக்கு வந்து இது தொடர்ந்து வளருது அதே மாரி விவசா சாயத்துக்குமே ஒரு பெரிய துணையா இருக்கு ஏ அப்படின் பாத்தோனா அந்த பயிர்கள சேதப் படுத்துதுல பூச்சிகள் உயிரினங்கள் அதெல்லா வந்து ஒரு பயிர்கள வந்து ரொம்ப சேதப்படுத்துது சோ அந்த பூச்சிகளை சாப்ட்டு பறவைகள் எல்லா என்ன பண்ணுதுன்னா பூச்சிகள சாப்பிறதால பூச்சிகளோட எண்ணிக்கையுமே கட்டுப்படுது அதனால விவசாயிகளுக் ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அவங்களோட இழை இழப்பு எல்லாம் கொஞ்ச கொறைக்குது இந்த பூச்சிகள் அந்த மாரி புழுக்கள் எல்லா சாப்ட்டு இது பண்றதால அது பயிர சேதப்படுத்துற து கம்மியாகுது ஆ விவசாயிகளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்டி நா நெனைக்கிறே
கண்டிப்பா தோழி நீங்க சொன்னதும் உண்மதா ஒரு வயல்ல வந்து பாருங்க நறைய வந்து புழுக்கள்ருக்கும் அதனால பூச்சிக்கொல்லி அடைச்சா அது உள்ள பயிர்கள்லா பாதிக்கப்படும்னு சொல்ட்டுந்த கொக்கு இருக்குல கொக்குக்குள்ள பறவை வந்து அந்த பூச்சி எல்லாமே சாப்பிடு அந்த மாரி சாப்பிடப்போ வந்து உண்மைக்கே நீங்க சொல்ற மாரி பயிர்கள்லா வந்து அந்த பூச்சிகள்லா சாப்பிடப்போ வந்து அந்த பறவைகள் வந்து என்ன பண்னுதுனா நம்ம வந்து அந்த பறவைகள் வந்து சாப்பிடுறது மூலம் வந்து நம்ம பயிர்கள் வந்து பாதுகாக்கப்படுகிறது இன்னு இன்னும் அன்றாட வாழ்க்கையில பாருங்க பறவைகல் காகோ குருவி கிளி மயிலு இந்த மாரி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில வந்து டெய்லி பாப்போம் காலையில ஏர்லி மார்னிங் பாருங்க குருவிக்குள்ள சவுண்ட் ரொம்ப அழஹா கேக்கும் அந்த மாரி வந்து கேட்கப்போ வந்து நம்மலோட மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு ஏனா இப்ப பாருங்க பெரிய பெரிய அ சிட்டியிலல்லா பாருங்க யோஹா கிளாஸ் போற சொல்லிட்டு ஒரு சின்ன பால் வச்சந்த குருவிக்குள்ள அ வாய்ஸ் வச்சு இது பண்ணுவாங்க ஏனா அது வந்து மைண்ட்குள்ள ரிலாக்சேஷன் குடுக்கு ஏனா இப்ப வந்து நம்ம இந்த காலகட்டத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா புறாக்கல் வந்து புறாக்களும் செரி பறவைகளும் செ எந்த ஏதாவது ஒரு பர்ட்ஸ் பறவைகள வந்து நம்ம வந்து பாதுகாக்கனு இந்த சின்னதா ஒரு சின் ட்டு குருவி இருக்கலா அதோட இனங்கள்லா அழிஞ்சிட்டு வருது தா சொல்லுவே ஏனா அந்த மாரி பயி அ அந்த மாரி புறாக்கள் வந்து நம்ம வந்து ஒரு ரு ஒரு குருவி கிடைச்சாலுமே அத வந்து நம்ம பாதுகாப்பா வச்சு அதோட இனத்த பெருக்கணு சொல்லுவ ஏனா அந்த குருவி வந்து சின்ன வயசல வந்து நா ரொம்ப பாத் துருக்க எப்பவுமே எனக்கு மேரேஜ் ஆகி எனக்கும் குழந்தைக இருகாங்க இப்ப எங்க வீட்டுக்கு ஒரு செடியில வந்து அந்த குட்டி குருவி வந்து வந்து நிக்கு முந்திலாம் பத்து இருபது பாப்பே இப்ப ஒன்னே ஒண்ணு தா ரொம்ப ரேரா வந்து நிக்கு அதுங்கல் இனங்கள்லா அழி்சிட்டு ஆனா என்னன்ன பண்ணணுனா இந்த பறவைகள் பாடுநது அ போ மயிதுல போயி அந்த குரு அந்த கு அந்த பறவைகள் எல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு நான் சொல்ல ஆக்சுவலி மக்களாருந்து நம்ம எல்லாரும் முடிவு பண்ணணுனு தோணுது தோழி ஏனா பறவைகள் வந்து ஏனா புறாக்கள் வந்து நறைய ருக்கு புறாக்களுக்கு வந்து அழிவு இல்ல ஏனா ஒன்னு இருந்த ஒன்னு இருந்து ஒரு புறா வந்து ரெண்டு மிட்ட விடும் ரெண்டு முட்ட விடப்பவும் அது ஒரு பதினைஞ்சு இருவது நாள்லயே அந்த குட் முட்டைய பொரிச்சிரு ஏனா எங்க வீட்டுல வந்து நா பாத்துருக்க புறா முட்ட போடுறது அதல்லா பா்த்துருக்கே எ பொண்ணு மம்மி ஆக்சுவலி புற பறவைகள் வந்து முட்ட போடபோ வந்து என்னன்னா முட்ட போட்டுட்டு அது அடஹா ங்க போது வந்து அது வந்து ஏர்லி மார்னிங் இது உனக் தெரியு மானு தெரில ஏர்லி மார்னிங் மட்டுந்தா அது வந்து உணவு தெடா போம் வெயில் வருவதுக்கு முன்னாடி முட்டைய வச்சுட்டு உணவு தெடிட்டு வந்து அதுக்கு முன்னாடி வந்து மேக்சிமம் ஏழு மணிக்கு வந்து இந்த முட்டையில ஒக்காந்துட்டு அது பிறகு போக ஆது தோழி இது நீ கேள்விப்பட்ருக்கியானு தெரில அதே மாரிதா கோழியும் அதே மாரிதா எல்லா உயிரினங்களும் ஏனா எ பொண்ணு வந்து அந்த பீஜனுக்கு முட்ட போடுவா இப்ப இந்த முட்ட அடகாத்துட்டுருக்கபோ வந்து எற போடுவா அப்ப போல என்ன ஆச்சுன்னா எந்திக்கே எந்திகாது ட மாட்டகு சாப்பிட மாட்டகு சொல்லுவா நா என்ன சொல்லுவ மா அதெல்லா இல்லம்மா சாப்புடு அது காலைலே போயிட்டு வந்துட்டு நம்ம பாத்த அப்படின்னா நம்ப மாட் டா ஒரு நாள் என்ன பண்ணா சீக்கிரமா எழுந்திச்ச நா காம்ச்ச அந்த எக்குக்கு வந்து வெயில் அடிக்காம இருக்கக்காண்டி வந்து அது வந்து ஏழு மணிக்கே போயிட்டு வந்துருதுமா அதுக்கப்புற அந்த முட்டைக்கு வேல் அடிச்சிருவ அப்பதா அது கொஞ்சோ பாதுகாப்படு அதுப்புறொ அம்மா அப்டின்னு சொல்லி சொல்லப்பப்போ என் எ கொழந்த வந்து அப்டியா மம்மி அப்டியா மம்மி அப்டிம்பா ஏன்னா இங் க மரங்கள் வந்து மரங்கள வெட்ட இ ஏன்னா நெறைய இயற்கை வந்து அழிக்கப்படுதுனால வந்து மர ங்கள் வெட்டி இயற்கையில வந்து அழிக்கப்படுதுனால வந்து காற்று மாசுபடுது இந்த மாரி பிளாஸ்டிக் கழிவுகள் இந்த மாரி காரணத்துனால வந்து பறவைகள் வந்து பாதிக்கப்படுது ஏன்னா பறவைகள் பாதிக்கப்படதுனால நம்ம மரங்கள் அ மரங்கள் வந்து என்ன செய்யணு நடணு கண்டிப்பா நடணு பண் பறவைகளுக்கு வந்து தண்ணீர் தேவைய வந்து கொடுக்கு ஏன்னா தண்ணி நெறைய எடத்துல வந்து மரங்கள் வெட்டப்படுவதனால மழை பெய்வதில்ல இதனால வந்து பறவைகள் வா பறவைகள் இருக்க எடமு இல்ல அதுக்கு தேவையான தண்ணி இல்ல ஏன்னா பறவைகளுக்கு வந்து தண்ணி மரங்கள்ல வைப்பதன் மூலொ இருக்க எடமு கெடைக்கு அது போக மழையு பெய்யு ஆத்து குளோ இது குட்டைகள்ல வந்து தண்ணி இருக்குறனால அந்த பறவைகளுக்கு வந்து குடிக்க தண்ணி இருக்குன்னு நா சொல்ல வரே தோழி
கூர்ந்து பாத்திங்களா இப்ப சுற்றுசூழல் ஹெத்தியா இருக்கா அப்டிங்கறது வந்து பர் பறவையோட எண்ணிக்கைய வெச்சே நம்ம கண்டுபுடிக்கலா சில எடத்துல பற பறவையோட எண்ணிக் க கம்மியா இருக்கு அப்டின்னா அங்க சுற்றுச்சூழல் வந்து பாதிப்பாயிருக்கு அப்டின்னு நம்ம அத வெச்சே கண்டுபிடிக்குலா இயற்கையோடது ஒரு காவலரா அத நம்ம நெனைக்கலா எங்க வீடலயு பாத்தீங்கன்னா இந்த சம்மர் டைம்ங்குறதால ந ங்க மொட்ட மாடில வந்து ஒரு சின்ன கிண்ணத்துல தண்ணிய ஊத்தி அங்கங்க வெச்சிருக்கோ அது நெறைய பேட்ஸ் வந்து டெய்லி வந்து குடிச்சுட்டு போவோ இந்த மாரிலா அந்த அந்த பறவைகளேனா சம்மர் சீசன்ல அதுக்கு தண்ணி கெடைக்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு சோ அந்த டைம்ல நம்மளு கொஞ்சோ ஹெல்ம் ஃபுல்லா இருந்தா நல்லா இருக்கு டெய்லி தண்ணி வைக்கிறது எதாவது ஃபுட் அங்க மேல போட்டு வைக்குறது மட் டமாடியல அதெல்லா அதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு அப்டின்னு நெனைக்கிறே அது உயிர் வாழ்றதுக்கு அதே மாதரி இந்த அ லவ் பேட்ஸா லவ் பேட்ஸோ ஏதோ ஒன்னு சொல்லுவாங்கல்ல ஒ ஒ ஒன்னு எறந்துருச்சுன்னா அதோட பேர் எறந்துச்சுன்னா அதுவுமே எறந்துரு அப்டின் சொல்லுவாங்க அந்த விஷியோ ல்லா வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு எந்த மாரி நம் நம்ம மனுஷ் ஷங்க கூட இப்பில்லா இருப்பாங்களா அப்டின்னா அதெல்லா கெடையாது அதோட பேரு எறந்துருச்சுன்னா அதுவுமே அந்த ஒரு வருத்தத்திலயே அதே அதுவுமே உயிர விட்ரு அப்டின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்ருக்கோ
கண்டிப்பா தோழி அது உண்மதா ஏனா நா வந்து இப்போ நா வந்து சிட்டில இருந்தே இப்போ வில்லேஜுக்கு வந்து இப்போ மே மாச லீவ்னால வந்துருக்கே சொல்லி அங்க வந்து ஒரு காக்கா வரு எப்பொழுதுமே காக்காக்கு வந்து சாப்பாடு வெப்பே நல்லது அப்டின்னு சொன்ன அ இட்லினாலு சுட சுட போட் சுடசுடவே பண்ணுவே சுட சுட மொதல்ல என்னோட கொழந்த அது மாரியே வெப்பே சப்பாத்தி பண்ணாலு ஃபஸ்ட்டு ஒண்ணு வெச்சே ஆனா அதுக்கு பிறவு ரெண்னொன் கேட்டுச்சு இப்போ ஒரு ஒரு ஒன் மந்தா ஆயிட்டு அது ஹேபிட் ஆயிட்டு இப்போ நா கொஞ்சோ லேட்டா வச்சா கூட எனக்கு வாச கிச்சன் வாசகிட்ட வந்துட்டு எழுப் பாத்து பாத்து அந்த காகா காலைலயே கத்து உண்மைக்குமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா எனக்கு ஒரு பறவைக்கி இவ்ளோ பாசோ இருக்கா ஏனா நா தட்டுல கொண்டு போய் ஏனா எந்த பறவையு நம்ம கை ல வெச்சு சாப்புடாது ஆனா இந்த எனக்கு அது பழக்கம் ஆயிட்னால நா தொட்டு கைல வெச்சிருக்கே அது டேரக் டா எடுத்து சாப்டு சாப்புடு அப்டின்னு சொன்னா சாப்புடுது தோழி உண்மைக்குமே ஆச்சரியமான விஷயமா இருக்
இதெல்லா ஒரு அழகான விஷயோ ஆனா நம்ம வந்து இந்த செல்ஃபோன் டவர்லா இங்க இப்ப அதிகமான னால நெறையா பறவைகள் அழி க்கப்பட்டுட்டே வருது அதுதா ரொம்ப வருத்தமான ஒரு விஷ்யமா இருக்கு செல்ஃபோன் டவர் என்ன வேற அத்தியா அவசியம் ஆயிருச்சி இப்போ செல் ஃபோனுங்குறது அத்தியாவசியம் ஆயிருச்சி சோ அத நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல பட் அதுவே வந்து அந்த டவர்னாலயே நெறைய பறவைகள் இப்ப அழிக்கப்பட்டுக்குட்டே வருது சோ அத நம்ம கொஞ்சோ காப்பாத்
ஓகே தோழி இத பத்தி நாளைக்கு பேசலா நமக்கு டாப் அ நமக்கு டைம் முடிஞ்சுறுச்சு
கண்டிப்பா தோழி நன்றி தோழி
நன்றி
தோழி நீங்க கட் பண்ணுங்க கட்டாக மாட்டேங்கி
ஐஸ்கா
டவ்